ஆ நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே வீட்ல எல்லாரு சௌக்கியமா
வீட்ல எல்லாரும் சௌக்கியம் நீங்க அங்க எல்லாரு எப்டி நல்லாருக்
ம் எல்லாரு நல்லாருக்காங்க தோழி காலைலலா சாப்ட்டீங்ளா என்ன சமையல் காலைல
காலைல இங்க தோசை
தோசெ ஓ சரிங்க தோழி இங்கயுமே தோச தா இன்னைக்கு தோசையும் தக்காளிச் சட்னி தேங்காச் சட்னி மதியத்துக்கு என்ன சமையல் ஒங்க வீட்ல
மத்யோ இங்க இனிமேதா வெப்பாங்க வீட்ல இன்னு வெக்கல அம்மா வெளில போயிர்க் க்காங்க இனிமேதா வந்து வெப்போ
ஓ சரிங்க சரிங்க இங்க வந்து பாத்தீங்னா இப்ப எம் பையன இன்னைக்கு அ ஒன்னாவது படிக்கிறாப்புல எம் பைய ஒரே அடோ இன்னைக்கு பாத்திங்ன்னா ஹாஃப் டே தா போவே அப்டின்னு ஸ்கூலே மூன்ற மணி வரையு தா இதுல அதுலயு அவர் ஆஃப்டே கம்மி பண்ணிக்கிறாரு சேர் காலைல எனக்கு இன்னைக்கு தூங்கிட்ட சமைக்க முடில என்னால செரி அதா மதியோ கொண்டு போய் குடுத்துக்கலான் சொல்லிட்டு இன்னைக்கு வெரு சாம்பார் தா வச்சோ
ஓ அப்ப இனிமேதா நீங்க கொண்டு போய் குடுக்கணுமா
ஆ பன்னன்றைக் குதா அவருக்கு லஞ்ச் அவரு நா ஒரு பன்னெண்டு மணிக்குல்லா கொண்டு போய் மே டீச்சர்ட்ட குடுத்துட்டா அவுங்க குடுத்துருவாங்க
ஆ
அ அதுதா அவருக்கு சாம்பார் வச்சு இந்த சேப்பங்கழங்கு ச்சே அந்த உருளக்கெழங்கு மாரி வறுத்து கொடுத்தா புடிக்கு சேரி அந்த மாரி பண்ணி குடுத்தர்லான் சொல்லிட்டு அதுதா இன்னைக்கு ரெடி பண்ணிர்க்கோ
ஓ ஓகே ஓகே எப்டி அங்க வந்து சாப் பாடு அவுங்க டீச்சர் ஊட்டி தருவாங்களா இல்ல
இவுரு சாப்புடுவாப்புல கொஞ்சோ அலப்புப்படுவாப்புல எடுத்து சாப்பட அப்பர்னா டீச்சரே ஊட்டி உடுவாங்க அதெல்லா நல்லா கேர் பண்ணிதா பாத்துக்குறாங்க ஃபுல்லா ஆனா சாப்ட்டுட்டுதா அனுப்புறாங்க அவுங்க என்ன சொல்றாங்க அ சாதோ அதிகமா வெக்காதீங்க அ காய்கறி அதி கமா வைங்க நீங்க அது எவ்ளோ வேணாலு வைங்க அப்டி அப்டி சொல்றாங்க ஒடம்புக்கு நல்லது சாப்பட்றட்டு அந்த மாரி பிஸ்கட்ல்லா அலோட் கடையாது பிஸ்கட் எடுத்துட்டு போனாலு நம் ம அன்னைக்கே கண்டிஷன் பண்ணிதா அம்ச்சிருக்காங்க போலர்க்கு இன்னொரு வாட்டி பிஸ்கட் எடுத்துட்டு வந்த அவ்ளோதா ஸ்னாக்ஸ்லா வந் து வெறு பழங்கள்ளு அப்புறோ இந்த வேர்கல்ல அவிக்கிறது கொண்டக்கல்ல அவிச்சு தரது அந்த மாரிதா தர சொல்றாங்க பிஸ்கட்டே உங்களுக்கு கெடுதல் தான இப்ப வந்து பாத்தீங்கன்னா மருத்துவரே வந்து சொல்றாங்க பிஸ்கட் குடுக்காதீங்க ம் வெறும் பாலே வேஸ்ட்டு தாங்குறாங்க இப்போ உள்ள பால் என்ன சத்தா வருது தண்ணி கலந்து தான வரு து அதுக்கு பதில் கஞ்சி கொடுத்துட்டு போங்க இல்ல கேழ்வரகு பால் அந்த மாரி குடுத்துட்டு போங்க அப்டிங்கறாங்க ஆனா நம்ப ப பசங்க என்ன பண்றாங்க பிஸ்கட் தான விரும்பி இப்ப நம்பளே ஒவ்வொரு நேரோ பிஸ்கட் சாப்றோ இல்லையா என்ன
ஆமா நம்ம நா நாளா நல்லா எனக்கு பிடிக்கு நா நல்லா சாப்டுவ
ஆ அது என்னன்னா இப்ப பிஸ்கட்லா சாப்டக் கூடாது ஆனா என்ன பொறுத்த வரைக்கு அது கெடுதல் தா அவுங்க சொல்றது நல்லதுதான் வச்சுக்கோங்கள இப்ப நா என்ன பண்ற புடிக்காதத புடிக்காத சாப்பாடுலா வச்சு குடுத்து உட்டுறது அப்ப நீ சாப்ட்டுதான ஆவணு
ஆ
ஆ அப்டி தா பண்றது வேற வழி இல்லங்க வேற என்னாங்க பண்றது
ஆமா நம்ம குடுத்தா எங்க சாப்டுவாங்க
ம்
ஸ்கூல்லனா சாப்ட்டுதா ஆகணுன் சாப்ட்டுருவாங்க
இப்போல்தா அஞ்சரைக்கே எந்திருச்சு சமைச்சிடுவங்க சமைச்சிட்டு டிஃபன் பண்ணிட்டு குடுத்து அம்ச்சுருவோ இன்னு ரெண் நாளா நேத்திக்கு சமைக்கல இன்னைக்கு சமைக்கல ரெண் நாளா சமைக் கல செரி இன்னையோட போன் கால்ஸ்ஸு இன்னைக்குன எப்படியே முடிஞ்சிரும்ல முடிச்சொன்னே நாள்ல இருந்து இது பண்ணிக்கலா அப்டின்னு அவருக்கு
சேர் சேர் நீங்க போய் குடுப்பீங்களா இல்ல எப்படி
அ நா போய் குடுத்துட்டு வந்துருவ எனக்கு வெளில வேற கொஞ்சோ வேல இருக்கா அப்டியே பன்னென் மணிக்குலா போனனா கொண்டு போய் குடுத்துட்டு வண்டீல தான போய்ட்டு அப்படியே வந்தர்லா என்ன ஆ ஓட்டுவ நீங்க ஓட்டுவீங்களா
ஆம்மா நானு ஓட்டுவ
ஆ சேரி சேரி என்ன வெயில் தா முடில உங்க ஊர்லா எப்டி இருக்குங்க
ஆமா சுட்டு எரிக் இன்னிக்கு வேற நா இன்னிக்கு காலேஜுக்கு நாளைக்கு எனக்கு காலேஜ் ஸ்டாட் ஆகுதா
ம் ம்
நீ காலேஜ்கே பேக்கிங் பண்ணிட்டே அப்டியே பேசிட்ருக்கே
ஓ சரிங்க சரிங்க ஓ ஹாஸ்ட்டல் போயினும்மாங்க நீங்க
ஆ ஆமா ஹாஸ்ட்டல் அதுவு திருநெல்வேலி சைடு வேற
ஓ சரிங்க சரிங்க உங்க ஊர்ல இருந்து போ முடியாது
ஆ ஆமா ஆமா அப்போ அது ரொம்ப ஹீட்டா
ஓ புரிது புரிது புரிது அனா வெயில் ரொம்ப முடில நேத்திக்கு ரொம்ப வெயிலு நேத்திக்குமே இப்படிதா பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு குடுத்துட்டு வெளில போ வேண்டிய வேலைலா இருந்ததா ஓ செர் ஒருத்தர் யா முடிச்சுட்டு வந்துர்லா இதுக்காக சாந்தரோ போ வேணான்னு போனது தப் பாப்பிட்டு அவ்ளோ வெயில் கொளுத்தி எடுத்துட்டு இதுல ஆடி காத்து ஆடி மாசோ ஆரம்பிச்சதுல காத்து ரொம்ப அடிக்குதா வாயில மூக்குல எல்லா காத ஒரே மண்ணு என்னதா பண்றதோ தெரில அவசரத்துல கட்டாம பேயிட்ட பாத்தா ஃபுல்லா மணல் பறக்குது வண்டியு ஓட்டமுள்ள செரி இன்னைக்கு கொஞசோ வெயிலு தனியுன் பாத்தா அதுக்கு மேல இருக்கு வெயிலு
ஆமா வெயில் ரொம்ப
அது அதாங்க காலையில துணி போடுறோ மிஷின்ல போட்டுதா ஒரு மண்நேரோ பத்துல காஞ்சிரு கண்டிப்பா இந்த வெயிலுக்கு அனா என்னால போ முடில பயமா இருக்கு வெயிலுக்கு பயந்துகிட்டு மாடிக்கு போவாம மாலை நேரத்துல போய் எடுக்கறத அந்த துணியே நறைய ஃபேட் ஆயிடுது
ஓ அவ்ளோ ஹீட்டா
ரொம்ப ஹீட்டு் நீங்க வெளில போய் பாத்தீங்களா இல்லையா
நீங்க சென்னையா
இல்ல இல்ல நாங்க சென்னை இல்ல இங்க தஞ்சாவூர் பக் கோ அந்த மாரி வெயிலு ரொம்ப தாக்கோ அதிகமாதா இருக்கு
ம் அப்ப உங்களுக்கு சௌராஷ்டா அந்த லாங்குவேஜ்லா தெரிமா
இல்ல இல்ல அதல்லா தெரியாதுங்க
ஓ சேரி சேரி எனக்கு எ காலேஜ்ல எ ரூம்மேட் ஒரு பொண்ணு அவ அங்கதா தஞ்சாவூர் சைடு அப்ப அவாது அவ எதோ நா இதுவரை க்கு அந்த லாங்குவேஜ் பேரே கேள்விப்பட்டது இல்ல என்னல்லாமோ பேசு தோரா
இருக்காங்க அப்பறோ எங்க ஊர்லயே இருக்காங்க நறைய பேரு நமக்கு தெரியாது இம்ப காய்கறி கடைலெல்லா தா பாக்கறது உண்டு அப்படியே தெரியாம தமிழ இழுத்து இழுத்து பேசிட்டு இரு ப்பாங்க ஆனா தமிழ் பேசுறாங்க கொஞ்ச கொஞ்ச தெரிஞ்சு வச்சுப்பங்க காய் வாங்கறதுக்கு கடைக்கு போனா இது பண்றதுக்கு அந்த மாரி தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க
கு நால்லா இருக்குமா தஞ்சாவூர்ல
ஆ நல்லா இருக்கு வெயில் காலனா சொல்ல வேணா மத்தபடி நம்மளுக்கு வெளில போறதுக்கு நம்ம உக்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு என்ஜாய் பண்றது அதெல்லா நல்லா இருக் ரொம்ப ஆ இருக்கு இருக்கு இருக்கு இருக்கு இருக்கு உங்களுக்கு கோவில் இருக் அரண்மன இருக்கு மத்தபடி அந்த பேட் ஸ் வந்து இது பூங்கா அந்தமாரி இருக்கு அதெல்லா நல்லாயிருக்கு இப்போ தா உங்களுக்கு மால்லா கூட வந்துருச்சு ம் அதனால ம் எங்க ஊர்ல அதல்லா இல்லங்க எங்க ஊர்ல கோவில் தா இருக்கு கோவிலு கொள பூங்கா கூட ரொம்ப பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல அவ்ளோதா எங்க ஊர்ல
ஓ நீங்க தஞ்சாவூர்ல ஒரு பிளேஸ்ல இருக்கீங்க
ம் நாங்க தஞ்சாவூர் தாண்டி ஒரு பிளேஸ்ல இருக்கோ ஆ இது வந்து பாத்தீங்ன்னா ஒரு
தஞ்சாவூர்ல அங்க எல்லா கிட்டதால்ல
எங்களுக்கு தஞ்சாவூர் இங்க இருந்து ஒரு முக்காம மண் நேரங்க
ஓ ஆ
ட்ரெயின் இருக்கு ட்ரெயின்ல போயிலா
ஓ ஓகே ஓகே ஆ
என்ன கொஞ்சோ அடிக்கடி போமாட்டோ ரொம்ப ரேரா போறது உண்டு இங்க எங்க ஊர்ல என்னன்னா ஒரு என்வேர்மென்ட் பிளேஸே இல்ல எங்க ஊர பொறுத்த வரைக்கு கொழந்தைங்களுக் குன் ஒரு இது இல்ல அது இருந்தா தா குழந்தைங்களுக்கு விளையாடுறது கொல்றது கெல்லா நல்லா இருக்கு அந்த மாறி இல்ல ம் ஒங்க ஊர்ல எல்லா எப் ப்டிங்க
இங்க நா வந்து எனக்கு எங்க ஊர்ல எல்லா புடிக்குங்க இப்ப நா காலேஜ்கு போறேல அங்க வந்து ரொம்ப மொக்கையா இருக்கு திருநெல்வேலியில ஓ ரொம்ப சுத்தி பாக் க இது பண்ண அது பண்ண பிளேசஸ்லா ரொம்ப எதுவுமே இல்ல இப்போ எங்க ஊர்லனயு நா அப்டி பெருசா சொல்லல எப்டி சொல்ல ஆனா நல்லா இருக்கு ரொம்ப அ ஹீட்டு ரொம்ப இருக்காது இங்க கன்னியாகுமாரில கொஞ்ச எங்க வீட்டு சைடு அப்டிதா நெறைய செடி அப்டினு நல்லா இருக்கு
ம் ம்
இன்னொன்னு வந்து சுத்தி பாக்கலா அடிக்கடி வெளியில இங்க போலா அங்க போலா எல்லா பிளேஸு நல்லா இருக்கு
நா என்ன சொல்ற நீங்க ஒரு பீச்சுக்கு போனாலே பொழுது போயிடுல
ஆமா இங்க வந்து ஒரு ஆறு பீச்சு இது பீச்சு இருக்கு
ஆ
கன்னியாகுமரிகுள்ளயே
அதா நீங்க அங்க போனாலே உங்களுக்கு பொழுது போயிடுல
ஆமா இல்லாம நறைய பூங்கா ட்டுரிஸ்ட் பிளேசு பேலஸ்சு நறைய என்னக்கி எனக் ஏதோ நெறைய இருக்க மாரி தோணுது ஆனா அப்டி இல்ல ரொம்ப நறைய அது திருநெல்வேலி கம்பேர் பண்ணும்போது அப்டி கொஞ்சோ நறைய இருக்கோ அப்டின் ஃபீல் ஆகுது திருநெல்வேலில அப்டி ஒரு எடமுமே இல்லங்க
உங்களுக்கு கன்னியாகுமாரிய பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் சில்லுன்னு ஒரு காத்து சுத்தி பாக்கறதுக்கும் அமைதியா உட்காந்து நம்ப இது பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு எடோ அங்க
ஆமா நல்லா சுத்தி பாக்கலா பீச்சுக்கு போலா ஃப்ரெண்ட்ஸ் கூட ராயல் ஹவ்ஸ் ரெஸ்டாரன்ட் அங்க இங்க போனாலும் ஆனா திருநெல்வேலில அப்டி இல்ல இங்க தேட்டரு அதெல்லா கூட கொஞ்சோ நறைய இருக்கு நா ரொம்ப போமாட்டே அப்டிலா கூட்டு போமாட்டாங்க ஆனா திருநெல்வேலில ஏதோ ஒன்னோ ரெண்டோ அப்டிதா சொல்றாங்க எல்லாரு அங்க உள்ள சீனியர்ஸ்ட்ட நா கேட்டப்பமே அப்டிதா சொல்றாங்க அங்க வந்து ரொம்ப வெளில போமாட்டமா அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேந்து பஸ்ட் டைம் போலான்னு இந்த எடோ அந்த எடோன்னு சேர்ச் பண்ணும் போது ரொம்ப எடமே க்கல சுத்தி பாக்க
ரெஸ்டாரண்ட் கூட அங்கெல்லா கெடையாதா
ஆ ரெஸ்டாரண்ட்டெல்லா இருக்கு ஆ அதாவது நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா என்ஜாய் பண்ற மாரி சாப்புற எடோ சுத்தி பாக்க க துணிக்கட அந்த மாரி இல்லாம சும்மா ப்ஃரெண்ட்ஸ் கூட சேந்து சுத்தி என்ஜாய் பண்றதுக்கு ஒரு எடத்த தேட்னா அப்டி கெடைக்கல ஆனா
புரியுது புரியுது புரியுது ஓ அப்புல்லாம் கூட இருக்கா ஊருங்க
ஆமாங்க ஏதோ ஒரே ஒரு பேலஸ் மாரி ஏதோ இருக்கும் அடுத்து இன்னும் ஏதோ ஒரு எடோ அப்டின் மட்டும் வந்துச்சி
ஓ சரிங்க சரிங்க
ஒருவேள நா நாங்க இருக்குற பிளேஸ் தா அப்டியா இல்ல இதுவே அப்டியான்னு தெர்ல
ம் புரியுது புரியுது ஆனா தூத்துக்குடில்லா நல்லாருக்கும்பாங்க திருநெல்வேலி தெர்ல தூத்துக்குடில்லா நல்லா இருக்குன் சொல்லுவாங்க எல்லாரும்
ஆமா தூத்துக்குடியிலே நல்லாருக்கும் சொல்லுவாங்க நறைய பிளேஸ் இருக்கும் சுத்தி பாக்கலா இங்க போலா அங்க போலா பீச்சும் இருக்கும் தூத்துக்குடில திருநெல்வேலில பீச் இல்லன் நெனைக்கிறே
ஆ ஆமா ஆமா எங்க ஊர்லயுமே இப்ப பீச்சு கெடையாதுங்க நாங்க போனோனா ஆ பட் பக்கத்துலனா ஒரு மண் நேரோ ட்ராவல் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி ஒன்ற மண் நேரோ ஆகும் அப்படித்தாங்க அது பஸ் லெல்லாம் போனா சரி வராது நம்ப கார் எடுத்துக்கிட்டு போனாதா வேளாங்கண்ணிலா சரியா வரும் ஆ அதையு தாண்டினா காரைக்கால் அது ரெண்ர மண் நேரம் மூண் மண் நேரமாவது ஆகும் கண்டிப்பா
ஆ
ஆ இப்படிதாங்க இருக்கு எங்களுக்கு அதனாலயே ஏதோ குட்டி பசங்க இது படிச்சவங்கள்லா நல்லா வெவரம் தெரிஞ்சுக்கிட்டுங்ளா தெரிஞ்சுக்கிட்டு அது இல்லையா இது இல்லையா ஏ பையனே எடுத்துங்க அது இல்லையா இது இல்லையான்னு கேள்வி மேல கேள்விதா இன்னைக்கே தெரியாம கொண்டு போய் சாப்பாடு குடுத்துட்டு வந்துருவன்னா சாந்திரம் வந்து வந்து, யார கேட்டு குடுத்தீங்க நாந்தா ஆஃப்டேயோட வரேன்னு சொன்னேனேன்னு வந்து கத்துவாரு. பாருங்க எப்டிலாம் ஆமாங்க. ஒரு எடத்துல ஒக்கார மாட்டாரு. இப்போ மதியோ அழச்சிட்டு வந்தாலு தூங்க போறதில்ல. சேட் ட்ட பண்றதுக்கு தா வரேங்குது. அது எதுக்கு அங்க கேம் விளையாட தா விடுவாங்க எப்டி இருந்தாலு மதியத்துக்கு
உம்
ஆ, அதுக்கு ஒரு நெனப்பு அது வந்துட்டா நாளைல இருந்து கரெக்டா போவானா. அது என்ன மெரட்டு்து
எத்தன ஒரு பையே தானா?
ஆ ஒரே பையன் தாங்க. ஒன்னாவது படிக்கிறாப்புல.
ஆ ஓகே ஓகே
இன்னும நெறைய பகிர்ந்து பேசுவோங்க, நன்றிங்க.
ஆ சேரிங்க வெக்கிறேன்.
அ